என்ன
ஆஹ் வருது எனக்கு எனக்கு கடிச்சா ஆ
சுபாக்குதான உம் வருதுன
வருதா அப்ப உனக்கு நான அடிச்சா வருமா தெர்ல அடுத்து பாக்கணு அந்த அவர் வீட்டுக்காரு அந்த அந்த பையன் வீ க்கக
உம் அண்ண நா அக்கௌண்ட் நம்பரே கொடுக்கற அக்கௌண்ட் நம்பரே கேகவே இல்லயே
அதுல கேக்கும் ல அந்த இதுல போ லெப்ட் சைடல ஒரு பட்டன் மாரு இருக்கு பாரு
என்னம இது இதுல பேசுறமே
அ அதுல பேசுனா அப்பறம் அப்பறம் பேசுவோம் அதுல
உஹம்
ம்
ஆஹ
அ
சொல்லுண்ண
உம் சொல்ல என் பண்இய
காலைல என்ன சாப்பாடுனே
காலைல இட்லி
சடப்பு
இட்லி இட்லி
நாங்க நைட்டு மிச்சம் மானத புள்ளா இப்ப தா திண்ணுகிட்ருக்கோம்
கறிக்கஞ்சி இருக்கீலா
உம் கஞ்சி இல்ல நைட் இட்லி
இட்லியா
உம் நிறைய மிஞ்சுருச்சு ஊத்தி அடிச்சிட்டாங்க உம்
உம் சோ சூர்யா எபுடிருக்கன் சூர்யா எப்டுறக்கன்
தப்பத்த இங்கதான் உட்காந்து போனேன்
சோரி சோரி அவனையும் ஜாயின் பண்ணிட்டு அவனைக்கு ஒருக்கா ஆல் கிடச்சிடும் அப்போ பிரியா இருக்கல்ல போன் பேசிக்கிறேன் ஹ
ம்
பு
சரியல கையலுக்கும் பாக்குச்சு என்ன ஒண்ணு கயல அங்கே இருக்கா இல்ல இங்கதாஇருக்கா இருக்கா
அதுக்குமே அந்த அக்கவுண்ட்டு எனச்சிறு எணைக்கல
அது என்னச்சு உடனே உடனே ஏறிறும் உம் பறவால கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு ஓளைச்சதுக்கு
அஞர் கஷ்ட மட்டு கஷ்ட மட்டு உரச்சிய மட்டும் சொல்லாம் பண்டா
ஏற்கனவே தான் சொல்லலாம் இதே ஒரு பொழப்பா இருந்தோம்னு நீ வந்து ஒன் வேலைய அட்டன் பட்டு எந்த வேலையும் செஞ்சிருக்கே
உம் அப்படி தான் சொல்லணும் அஹா
இல்ல
பார் டைம் ஜாப்னா அப்டிதானே பண்ணோணும்
இந்த மாதிரியே ஏதாச்சா இந்த இந்த மாதிரியே ஒரு எதுவும் இருந்தா சொல்லுனேன் அண்ணே வேறது தான் சொல்லுணேன் இப்ப தச்சமயத்துக்கு வெளிநாடு வேலை கெடைக்கிற வரைக்கும் இங்கனக்குள்ள ஏதாச்சும் வேல செய்வோம் துணிகடை எதுக்காச்சும் கேலு போரேன்
ஓட்டோலதான் கேக்குறாங்க
மச்சிடே அது என்ன கட சங்கீதா அய்யா அத பத்தி தானே பேசிட்டு இருந்தங்கே ங்க எங்க அந்த ஹோட்டல பத்தி பேசிட்டு இருந்தா ஐய்ட்டம் அதுல இருக்கு ஐட்டம்ல்லாம் காசு கூடவாம்லோ
ஆமா
ம்
ரெண்டு பேர் போய் சாப்பிட்டனாலே எண்ணூறு ரூவா வந்துருமா
ஆஹ் கடைங்கப்பி இல்லாத பொம்பளை பிள்ள வீட்டுா
என்ன கடைங்கப்பி
அங்கட்டு பேசிக்கிறாகனே
உம்
ஆஹ் என்னன்னது வக்கிராது நே
என்னனு
எவ்வளவு சம்பளம் தராய என்னவாகேட்டியா என்ன வேலை முதல
ஒரு பரிமாறுற வேலைதான் மா சாப்பிட ஹோட்டல் வருவாங்கள பரிமாற மட்டும் செய்யணும் பரிமாறவும் பரிமாறிட்டு உம் டிப்ஸ் கொடுப்பாங்க டிப்ஸ் தனியா சம்பளம் ஒரு நாளைக்கு முன்னூறுவா
ஏ இருந்து தொல உம் எத்தன மணியிலருந்து எத்தன மணி வரைக்கும் வேல நல்லாவா இருக்குக்க ம்ம்
ம் சாப்பிட்டுக்கலாம் போல அங்கய நல்லா சாப்பிட்டுக்கலாம் போல
செரி கேட்டு சொல்றன்னே வாய மாட்டேங்குது உம் இல்ல வேற என்ன ஏதுன்னு முழுசா கேடழு
அதான் பரிமாறம்லதான எழுதி போட்டுதேன் நானே பாத்தேன்ல ஆஹ டிப்ஸே எப்படித்தன்னா ஒரு நாளைக்கு தனியா எரநூறுபா கிடைக்கும்
உ உம் - உம் அதாம் ஒண்ணுதே நா உம் - உம் செரிக் கேட்டு சொல்லு உம் மாறேன் சும்மா தண்டமா வீட்டு்ல இருந்து கடு கண்டதையும் யோசிக்க தோணுது கண்டதையும் கண்ட இது மாரி யோசிக்க தோணுது நா பண்றது சும்மா உட்காந்துருக்கனால பொழுதும் போமாட்டேங்குது வீட்டுல சண்டையும் போடுற மாரி இருக்கு செரி இந்த பிள்ளைகலாம் என்ன எதிரி மாரி நினைக்குது நான் பெத்த பெருசு ஆஹ ஆ அதே நினைக்குது அது என் தங்கம் அது எங்கிட்ட ஒரு நாளு ஒடியாந்துரும்
அப்போ அதெல்லாம் பித்தலன்னு சொன்னேன் இன்னிக்கு இதே பேய் தங்கங்கிற மாத்தி மாத்தி நீ தான் அந்த பிள்ளேதான் வம்பளுக்குறது அந்தபிள்ளேதான் அடிக்குதுன்னே
அம்பது இருனே ஆனா அடுத்த நேரமே ஓடியாந்து மே இருக்காது ஓடியாந்து பேசிரோம் ஏமா அம்மா
அதுனா பாசக்காரப் புள்ளையா தான் இருப்பான் போல
இவன்னா இ ரொம்ப ர ரொம்ப ரவுட் டா பண்ணதான்
உம் அவனுக்கு துமுரு அதிகம்
அ அன்னக்கி அடிச்சதுக்கு அப்புறம் போய் ஆயகிட்ட சொல் ல்லிட்டு போயிருக்கியன்
உம்
உஹ் இத இதான் நான் கடைசியா அந்தளவுக்கு சாப்பிடுறேன் நான் நாளைய நா வர மாட்டேன் போமா அப்படின்னு போய் சொல்லிருக்கியான்
எங்கயே போன வரமாட்டானா
உம் எங்க மறுபடியும் ஓடு அடி ஓட தம்பி வேற என்ன வேணும்
அ மிரட்டி மிரட்டியே காலத்த ஓட்டி மிரட்டி மிரட்டியே காலத்தை ஓட்டிடலானு பாத்துட்ருக்கீங்களோ உ வர வர அப்பா ஒரு தட பண்ணிட்டு ஆமா அவன் அவ என்னச்சரி நடந்திருக்குல உஹம்
அப்பம் போல புள்ளவரு இல்லைன்னா பு ஆத்தா போல புள்ளவரும்னு சொல்லுவாக பாரு அதெல்லாம் நான் சும்மா நினைச்சுட்டு இருந்தேனே ஆனா இதெல்லாம் நூத் க்கு நூறு உண்மை கரெக்டா அந்த வயசு வரையில அவ அப்பா அந்தம்மாரி தான் பண்ணாராம் இதே தான் பண்ணுவாரான் இப்படியே தான் பண்ணுவாரான் அந்த இது அப் அப்படியே இருக்கு அந்த ஜீன் அப்படியே இருக்கு
உம் இருந்து என்ன பண்றது அந்த ஜுன வச்சு காசு சம்பாரிக்க முடியுமா இல்ல பொண்டாட்டி பிள்ளையத ஒழுங்கா பாத்துக்க முடியுமா
அந்த மாரி ஓடி போயிருவாங்கலாம் இந்த மாரி சிதம்பரத்துல போய் பிடிச்சாந்தகலாம்
உம் அவராவது பல தொழில் தெரிஞ்சு திறமயா இருந்தாரு படிக்கலானும் பட்டாரி இருக்கு அவரு அவர் அளவுல கூடவே இல்லயே அப்படி இருந்த நா அந்த மாதிரி டோ இருந்திருக்கணுமே அ ஒண்ணுக்கு அஞ்ச அஞ்சு தொழிலவது கத்து வச்ச
அஹ் கத்து வச்சிருந்து என்னத்துக்குனே சம்பாரித்து என்ன புள்ள குட்டிக்கு செஞ்சாரா என்ன செஞ்சாரு சொல்லுச்சா சம்பாரி ப்பாாரு குடிப்பாரு அப்படியே உங்கடந்து கொடுத்தாலும்
உம்
திருப்பி வாங்கிட்டு போயிருவாரு வைக்கிற எடத்த பாத்துக்கிட்டே இருந்துட்டு தூக்கி ஏ டி எம் கார்ட் ஹ ஒளிச்சி வச்சிருந்தேன் நா ஒரு புத்தி கெட்டவ ப்ரே எட்டாயிரம் மோ ஒன்பதாயிரமோ ஏறி இருந்துச்சினே நாஸ் எடுக்கவே இல்ல அந்த காஸ்
எப்படி ஏ டி எம் நம்பர் தெரியும் அவருக்கு
ஆமா அப்படியே தங்கச்சி ரொம்ப தெளிவா இருந்தே
அதுலஉட நம் பர எழுதி அதிலயே வச்சிருந்தியா பத்திரமா
ஆமா
கோமுட கோமுட்டி ஏமாத்தாம அப்புறம் என்ன பண்ணுவாய்ங்க
வந்த வோனே போன வச்சிருந்து போய் போய் எடுத்து எடுத்துட்டு அ அப்ப வந்து அம்மா நம்பர குடுத்துருந்தேன் ஏ டி எம் கார்டுக்கு நம்பர என் ட்ட நம்பர் இல்லையல்ல அப்ப செல்லு எங்கிட்ட செல்லப் இப்ப இல்ல அம்மாட்டு அக்கௌண்ட் நம்ம மொபைல் நம்பர் தான் குடுத்து வச்சிருந்தேன் அப்டின்னு சொல்லிட்டு குடுத்து வச்சிருந்தேன் இதுவும் அத்தனை நாள் எடுத்த வரைக்கும் சொல்லல பாக்கல அதுவ கடைசி சியா இருந்த நூறு ரூபாய் எடுக்கைல தான் பாத்துருக்குது சரி ஏனே ஆஹ் கேக்குது கடைசியா அந்த நூறு ரூபாய் எடுத்ததுதான் பாத்துருக்கு எங்க அம்மா சேரின்ட்டு வந்து பாக்குறன் அதே எடத்துல ஏடிஎம் இருக்கு எடுத்து எடுத்துன்னு போயிட்டு ஃபுல்லா கொண்டாந்து கொண்டாந் து அதே எடுத்துல வச் சிருக்காப்புல என்ன மனுஷேன் சென்டிலா இருக்காரா இல்லையா
சந்தோஷ சாயக்க சந்தோஷ சாயக்க வீரன்ன அப்படித்தான் பாத்தியா பொறுப்பா எடுத்து மறுபுடியும் லாக் பண்ணிட்டு போறேன் பாரு கதவ
ஹ எவளோ பொறுப்பா விளாத்திருக்கான் பாத்திய இல்லையா ஆனா பாத்தியா மூஞ்சியவே காட்டல பாத்திய எவ்ளோ க்ளவரா வந்திருக்கா பாத் த்தியா
கேமரா அங்க இருக்குன்னு தெரிஞ்சிருந்துட்டுல
அவே நோட்ண்ணி கிட்டே தான் இருந்தருங்க
கேமரா இங்க இருக்குன்னு பாத்துட்டுதான் இருந்தக்கேன் இந்த ஏரியாலில பழக்கப்பட்டவன தான் இருப்பேன் ஆான் போய் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஏரியால சைக்கிள் திருடுறன்னு சொல்லி மூணு பேர போய் பார்த்தோம் இன்னொன்னு
மப்ப நிறைய இருக்கு ஹம் உஹம் கொஞ்சமா நடப்ப ஆஹ் அண்ணேண் வந்து உட்கார்ந்து இருந்தாரு ஆனா நல்லா தெரிஞ்சு வந்த உன்னும் எடுடுத்திருக்கன்
உஹம் நான் எனக்கு என்னன்னா இன் சந்தோஷ் பிரஃப்ரெண்ட்ஸ் யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கலோ வந்து அது அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு அதுக்கு கேமரா ஏத்து பாக்க சொன்னாங்க ஃப்ரெண்டு யாரும் வந்து நோட்பன்னிட்டு யாரும் வந்து வீட்டுல விட்டுட்டு எடுத்துட்டு போயிட்டங்களோ
ஆஹ்
என் சைக்களை பா்த்தட்டு போயிருப்பாங்க
நல்லஹ் நல்ல நல்ல மா சரி எம் மாடு புறமே நல்ல மாடுதான்
சரியல இரு நான் கூப்ட்டு பாக்குறேன் வருதானு இரு நான் கூட்டு பாக்கேன் வருதானு பாப்போம்
ஆஹ் சரி சோ மட்டினாய